ஹலோ
நண்பா நல்லாருக்கீங்ளா
ஐ ம் நலம் நீங்க நலமா
பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு உங்ள
முடியும் வாங்க இங்க
பள்ளிக்கூடத்து அருகே வருவேன்டு வரட்டுமா என் சகோதரன் ராகுல் இருக்கானா
வர வெச்சிட்லா வாங்க
ஐயோ அவு வேணா
நா இங்க முடி வெட்டினு இருக்குற ஏர் கட் பண்ணிட் ருக்க எனக் கிரி ஏர் கட் பண்ணு ஆ வேற ஒரு ஃப்ரெண்ட் ஏர் கட் பண்ணு இருறா
அப்புடியா சாப்ட்டீங்ளா நானு சாப்ட்ட காலைல சாப்ட்டீங்ளா
காலைல சாப்ட்ட நீங்க என்ன சாப்ட்டீங்க காலைல
நா காலைல இட்லி சாப்ட்ட சரி காலைல போனீங்ளே என்னா ஆச்சி
எப்பா அது ஏன்டா அப்பா கேக்குற
நா ஆச்சி
ஏழு சவன் ஓ க்ளாக் போனோ அங்க போயிட்டு லஞ்சுக் கூப்டுவாங்க் ஆ ப்ரேக்ஃபஸ்டு தான நம் பண்ணோ ப்ரேக்ஃபஸ்ட்டு பொங்குல் போட சொன்னாங்க பொங்கல் போட்டோ இட்லி போட சொன்னாங்க இட்லி போட்டோ
அப்ப பிரியாணி
பிரியாணி பத்து மணிக் மேல
அதியு நீங்ளே பண்ணுமாமா
ஆமா அதேதா நாங்களுதா போட்டோ
அப்ப எத்தன மணிக் போட்டு வந்தீங்க
போட்டு நாங் ஒரு பதனொன்னு நா பதுனொன் நாப்பத்தஞ்சு அது மேர்ருக்கு நெனக்ர வீ
எத்தன மணிக் போய் பதனொன் நாப்பத்தஞ்சுக் வந்தீங்க நீங்க ஏ கேகல
யா கேக்கலனா ன்னடா கேக சொல்ற எதுமே அங்க நடக்கல சும்மா சுத்தின்தாங்குரா
எத்தன பேரு
ம் டென் மெம்பர்ஸ்
எக்ஸ்டா ஒரு நாலு பேரு கூப்ட்டா போல
யாரு
அப்பற குரூப்ல மெசேஜ் போட்டா போல குட்டி
ஆ ஆ அது வந்து வேற ஒரு கேட்ரிங் இங்க ம் ன்ன கேட்ரிங் அது இந்த பகவான் இது ஏய் கோங்மேடு ரூட்டுக்காருக்குற மண்டபொ
கொவங்கமேடு கே எஸ் ஆர் எம்
ம் கே எஸ் ஆர் மண்டபம் மகால்
ம் ம் எப்டி சாப்பாடு நலமாக இருந்ததா
சூப்பராஞ்சி செரியான டேஸ்டு
அப்டியா
ம் நீ இங்க வரியா எதுவு போட்ல பிரெட் அல்வா ஆனியனு கத்திரிக்கா பிரியாணி அவள் தா
காலேலியே பிரெட் அல்வா
ஆமா
அப்ப நேத்து செஞ்சதாருக்கு
ஒரு டபரா மீந்தே மீந்திச்சி நாங் பாட்டுனு வன்ட்டோ கம்முனு
ஏ
ஏனா அங் கூட்டமே வரலடா அங்க வர்றாங்க சாப்பறாங்க அவுங்களே போயி அவுங்களே சாப் அப் அவுங் அவுங்களே சாப்பாடு போடுற அவுங்களே சாப்பறாங்க அவுங்களே போய்றாங்க நாங்கனா எதுக்கு போயிருந்தே தெர்ல எல எல ரோலு தனி பாட்டலு ஆனியனு கத்திரிகா ஸ்வீட் இது மட்டு தா வப்போ பிளேட்லா அவுங்களே வச்சிக்கிறாங்கோ
பணோ குட்த்தாங்களா
பணோ கேஷ் உன்னு தரல குட்டிக்கிட்ட தா தருவாங்க போல
அப்ப கேஷ் டவுட்டு தா அவுங்களே வெச்சி தாத்தா நீங்க எது கேட்ரிங் போனீங்னா
பா நாங்கல்லா தா பா ஹெல்ப் பண்ணோ சும்மா கெடையாதே
ம் ம்
அவுங் கேட்டா தர மாட்றாங்கடா உரா நா பாத்துக்ரண்டா எ சொந்தக்காரங்கடா அப்டின்றாங்க
நல்ல மனுஷங்க
அப்டி தா இருக்குனு கேட்ரிங்னா
செர் நம்ப டூர் கேரளாவ பத்தி பசங்க டூர் பிளான் பண்ணிட்ருக்கானுங்க
உங்க இங்க கேளு ஒ உன்னோட நண்பர் அ ஒன்னோட பிரதர் முக்கியமான புள்ளி அவர் தா தீயா வேல செய்றாரு எங்க போனாலு
அவருக்கு எக்ஸ்ட்ரா என்ன முன்னூத் அம்பத்தோருபாவா தர போறோ
டேய் பியா
விஷ்ணு விஷ்ணு டேய் விஷ்ணேய்
ஆ
நண்பா
ம்
அவன் தொலைநோர்க்கில இருக்கிறான் அவனை என்னால் கான்டாக்ட் பண்ண முடியவில்லை
பிரதர கூப்புறா
யார் அந்த மூதேவி யோ
எப்பா அவனல்லா தெரிஞ்சதுனா சண்ட தா
அப்படியா மேகம் நன்றாக இருக்கிறது
எனுக் தெர்ஞ்சி மழ வருன் நெனைக்கிறே மூண் மணிக்கே
மழ வரக்கூடாது மழ வந்தே ஆவனு
நீ இப்பதாண்டா வர வுடாதுன்ன வேணா வேணா வராமலே இருக்குது நல்லத்தா
மழ வந்தாதா மண் செழிக்கு மரம் வளரு காத்து வரு
வெயில் அட்ச்சாதா எல்லாமே வரு
அப்டியா ஆ
ம்
பரவாயில்லயே நல்லாதா இருக்குது முடி உங்களோட முடி யாரு வெட்னா அப்டியா அப்பறோ நீங்க ந எங்க சகோதரர் பாத்தாரா
ம் அவர் வந்து
நீங்க ஏ படிக்கிறீங்களா இல்லயா ‌நீங்க ‌கண்ணாடி பாத்து பேச ரிங்களா இல்லயா பேசியே ஆகணு
சத்தியமா சொல்றேனானு என்னா பேசனு பேசன வேண்டிய மட்டுதா ‌பேச முடி என்னால
புதுசு புதுசா பேசனு
புதுசு புதுசா நா என்னாடா
இப்ப உனக்கு வந்து முடி வெட்றானா அவன் ட நீ எப்டி கேப்ப இங்கிலீஷ்ல சொல்லு அததா பேசணு பேசு அததா பேசனு அப்டிதா பேசி டெவலப் பண்ணிக்கணு
ஏனா
அப்டி பேசி கோவில்ல பாட்டு பாடுது
அ அ
ளா புரியல இன்னிக்கு இரவு கேட்டரிங் போறீங்களா
எப்பா தூங்கிட்டே நானு வீட்டுக்கு போயிட்டோனியும்
இல்ல இன்னிக்கி நைட்டு ‌புன்ன பாக்கத்துல பாட்டுக்கச்சேரி இருக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நா போ போறே
போயிட்டு நைட் தங்குவியா
நைட்டு நம்மோட்டு வீட்டுக்கு வந்துருவே எப்படா வரியா அ போலா ம் இருக்கிறதே கன்ஃபாம் யாரு என்னோட பிரதர் ராதாவோட பிரதர் வந்திருக்காரு என்னன்னு கேளுங்க
பிரதரா எப்பா அவர்லா ப்பா சங்கு பாய்ஸ்
அப்டியா அவரு சாப்டாரு
போய் கேள்திறா
இப்ப அடுத்த கால் நீங்க யாருகிட்ட பேச போறீங்க குட்டி கிட்ட பேசியாக வேண்டும் சுகுமார் கிட்ட பேசியாக வேண்டும் கிட்ட பேசியாக வேண்டும் எல்லார்கிட்டயும் பேசியாக வேண்டும்
ஏ சொல்ல சொ
சாரி தவறுகளுக்கு மன்னிக்கவும் சாரி சாரி
நம்மமொத்த எத்தன் நிம்ஷம் பேசனு
ட்வெல் மினிட்ஸ் ட்வெல் மினிட்ஸா ரொம்ப நேர ஆகறமாரி இருக்கேடா பேசியே
ஜஸ்ட்டு செவன் மினிட்ஸ் இப்டி ஆகுது
இது மாரி என்னா கேட்ரிங்க வருமா
ம்
இங்க பார்ரா நா ஒரு ஃபோன் தாண்டா எடுக்கல நானு தூங்கிட்டே நானு அட்த்து ஒரு அம்பது நிமிஷோருக்கு அம்பது நிமிஷோ கழிச்சு ஃபோன் பண்ணி என்ன என்னடா ஃபோன் னுன் கேட்டா கேட்டரிங் ஃபோன் பண்ண நீ எடுக்கல அதனால வேற ஒருத்தன கூப்ட்டு வந் புர்ல
ஊ டெல்ஸ் லைக் தட்
ஊ டெல் லைக் தட்டா இவ்ளோ பாருங் என்னாத்ரா பாக்றது நானு இதுல எதுவுமே தெரி
லைக் தட்
ஆ கட் பண்ணு, ஆ கட் பண்ணு ஹலோ எ உங்கண்ணன கட் பண்ணன்னா கட் பண்றா என்னாடா கேக்ற சொல்றா
ஊங்கிட்ட யாரு அந்த மாரி சொன்னா கேட்ரிங் கூப்பிட்டுன்னு யாரு அந்த மாரி சொன்னா கேட்ரிங் கூப்பிட்டுன்னு
உன்னோட மச்சா எஸ்
ஓகே ஓகே நைட் ஒன் கேட்ரிங் வில் பி அரேஞ்ச் கேட்ரிங் ஓனர் துளசி வில் பி வி காலிங் நவ்
எங்கத்தியா
ஐ டோ நோ ஆஃப்டர் ஐ அட்டன் தி கால் ஒன்லி திஸ் சே வேர் கேட்ரிங் வென்யூ வேர் அட் டைம் வாட் அமௌண்ட் லைக் தட் நவ் ஐ எம் நாட் டேக் தி கால் பிக்காஸ் ஐ வில் பிசி நவ் அ ஆட்டா பண்றா தேராப்ட்டர் எவ்ரி ஒன் ட்டாக் ஒன்லி இங்லீஷ்ரா ஓகே நெக்ஸ்ட் கால் வில் டாக் டூ தி ஆப் பிக்காஸ் இன் இங்கிலீஷ் ட்ஸ்செஃல்ப் ஓகே உ நெக்ஸ்ட்டு யுவன் கால் டூ சுகுமார் அண் டாக் இங்லீஷ் ஒன்லி டாக்கின் இங்லீஷ் வேர் ஆகாஷ் வில் பி கோயிங் ஒன் மேரேஜ் ஐம் நாவடி எஸ் செரி எதாவது ஆவடிப்
இதுவு நம்ப ஊரு நம்ப ஊர் நம்பூரா நம்பூரா வந்ச்சுனே எங்க அம்மாவோட போ போ சொன்னாங்க என்ன நா போல நா மட்டு இருந்தே தனியா போதுன் சொல்ட்டே
நம்பூர்ல யாருக் கல்யாணோ
ஆஹ யாரு எங்க அம்மா சொன்னாங்க நா, நா போல அப்டின்டே அப்டிய தர்ஷினி அங்க அம்மா போறாங்களா அப்டியே அவுங் கூட போய்றாங்களா
யாருக்கு நம்பூர்ல கல்யாணோ சன்னுக்கு ஜூன் பதினெட்டு
அத்த மாசோ டேய் என்னாடா டக்குடக்குன்னு கல்யாணோ பண்றாங்க டேய்
ஆமா ஆமா முப்பது வயசு ஆய்ச்சு அப்டி ஒன்னு நடக்காது நடக்கவு விட மாட்டே ஆபாச வார்த்தைகள தவிர்க்கவும் ராகுல் வருகிறாரா
கால் பண்ணியே
நா க்கு அவனுக்கு கால்
என்ன என்று சொல்கிறார்
எல்லாரியும் மெரட்றா
டூரை பத்தி பேச வேண்டுமா டூர் டூர பத்தி பேசலாமா இரண்டு நபர்கள் வருகிறார்கள் நீங்களே திரும்பி பார்க்கவும்
அவன் வர்ட்டுண்டா வர்ட்டுண்டா குட்டியா டா இதுக்குல்லிய வா
ஆஹ் கர்ட்டா இருக்கு சூப்பரா இருக்கு நைஸ்
டேய் என்னாடா சேர்ரா
என்
ஹலோ இச பிரச சொல்லச
ஹலோ
இதுல டீசெண்டா வேர பேஸ்
அப்டியாடா அப்டியா ஆபாச வார்த்தை தவிர்த்து விட்டேன் என்னை மன்னிக் கும் நீங்கள் யாரு கிட்டயாவது பேஸ்னீங்களா எப்போ பேசுவீங்க
வந்துரு வந்துரு பேசு
அப்டியா கொஞ்சோ சீக்ரமா வந்து பேசுங்க எத்தினு பேரு பாஸ் கான்ஃப்ரன் மிஸ் கால் கெடையாது ஒரு நபரிடம் பன்னெண்டு ஒரு நபரிடம் ஒரு